சப்பா இப்பதாங்க சே குடிச்சதுக்கப்ற தா நிம்மதியா இருக்கு வயிறு கவ கவ கவ கவனு பசிக்குது காலைல மட்டு
நீங்க
டோம் நெனைக்கிறே நாங்க
பழகிடுச்சு மிலிட்ரி ஃபேமிலிக்கல்லா வேலயில்ல நம்ம ஒடம்பு அந்மாரி இருந்து பழகிருச்சு
இதோட ஆக்சுவலி நா டிசம்பர்லான எடுத்தே இது ஹெர்ப்லைப் எடுத்தே அதுக்கு முன்னாடி வரைக்கு நா வந்து கண்டமெனிக்கு சாப்டுவே நா நெனச்ச நேரத்துல சாப்புடுவே சாப்ட மாட்டே எப்டி எப்டியோலா இருந்துருக்கே
நொறுக்கு தீணியல்லா நல்லா திம்போ
எடுத்தனா ஆ அந்த டிசம்பர்ல எடுத்தால்ல அன்னக்கி அப்பந்தா நா வந்து கன்டினியூஸா இன்ன வரைக்கு இந்த நாலு மாசமுமே செரி அஞ்சு மா அந்த ஆறு ஆறு மாசா ச்சு ஏழு மாசா ச்சு கரெட்டா அந்த டைமிங் தெ பெர்ஃபெக்டா காலைய்ல எட்ரைக்கு பசிக்குது சேரி இது இத அனுப்புறதுனால கொஞ்சோ பொறுமையா ஒம்போது மணிக்கு குடிக்
இப்ப ஒரு மூணு நாளு நா சாப்டேல்ல கவின அனுப்பிட்டு அனுப்பிட்டு இன்னக்கி நேத்தெல்லா எனக்கு இந்த டயத்து கரெடா ஒன்பது மணிக்கு பசி வந்துருச்சு ஏ மைனுக் வேன் ஏர்ற எடத்துல போய் நிக்கிறே பசிக்குது மூணு நாள் தா நா சாப்ட்ருக்கே அதுவே ஃபாலோ ஆகுது
அப்ப நா ஆறு மாசமா சாப்டுட்ருக்கே
அது சொல்லுங்க
கரெக்டா பன்னெண்ரை ஆயிடுச்சுண்ணா பசி செம்மையா வந்துருது அந்த டயத்துக்கு அதுலந்து சமையல் ரெடி ஆகலைனாலு என்னத்தையாவது வாய்குல்ல போடணும் போல இருக்குதுங்க
நடுங்கிரு இல்லன்னா கை கால் லா நம்ம
ஆ ஒரு மாத்ரி ஆயிருது து என்னத்தையாவது வாய்குல்ல போடணுனு சரி ஸ்வீட்டு நம்ம வேற சாப்ட கூடாது இவ்ளோ மெனக்கெட்டு இதெல்லா குடிகிறொ ஸ்வீட்டையு இங்க சாப்ட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்டினு நெனச்சோம்னா ஆனா பா அந்த டயட் இத்துக்கு பசி வந்தோனே என்ன செய்றதுந்தெர்ல என்ன தேயாது எடுத்து வய்க்குல்ல போட்ற மாரிதா இருக்குது
இன்னக்கி எ மாமியார் வெளியில போகாம இருக்காக
ஏ என்னாச்சு
நமக்கு லீவு போல வர வேணானு சொல்லிட்டாங்கலா
சேரி சேரி செரி படிக்காமையாவது இருந்திருக்கலால அங்க வாழ்கையில படிக்காம இருந்தா கூட நெஜமா படிக்காம இருந்தா ஏதாவது ஒரு வேலக்கு கூட நம்ம போயிற்லா படிக்காதவங்க தான னு படிச்ச உடனே அ கூச்ச இப்ப நாம என்ன வேலக்கினாலு போயிர்லா ஒரு துணி கடையில போய் இருந்துர்லா துணி கடையில கூட ஆனா இப்ப படிச்சுட்டமா போறதுக்
ஒரு மாரீயா ருக்கு அதா அதுவும் இல்லாம இந்த ஜென்ரேஷன்ல வந்து எல்லா பாத்தொனையே என்ன படிச்சிர்க்க
ஆமா அத்
வெளிய்ல முன்னாடிலா எல்லா வந்து பெருசா கேட்க மாட்டாங்க அந்த பிள்ள வேல வாக்குது அப்படின்னு நினைப்பாங்க
ஆ எனக்குமே இப்ப என்னன்னா ஏ நா இது வரைக்கு என்ன நெனச்சிருக்கேன்னா எ ஃபேம்லில இது வரைக்கு இந்த மாரி இதெல்லா போய் வேல ல்லா பாத்ததே கெடையாது யாருமே பாத்தது கெடையாது போனா டீச்சர் இந்த மாரி பெரிய வேலைக்கி போவாய்ங்க இல்லன்னா சும்மா வீட்டு்ல தா இருப்பாய்ங்க சரியா டீச்சரு டாக்டரு அந்த மாதிரி பெரிய வேலைக்கு தான் போவாய்ங்க ம்
போலாம் நிறைய இருக் காலா
எங்க இந்த
கஷ்டப்படுறவங்க மீன்ஸ் வந்து சொத்து இதெல்லாம் இல்லாதவங்க
சொத்து இதெல்லாம் இல்லை அப்பல்லா யாருமே இல்லைய இங்க
எல்லாமே ஓரளவுக்கு இந்த
ஃபேமிலி இது இருக்கும் ஆஹ் அதெல்லாம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அது இல்லாமல்லா யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு நீங்க சொல்லும் போதே எனக்கு ஆச்சரியமா இருந்சு இங்கே வந்த புதுசுல எங்க அண்ணி சொல்லுவாகளா இவங்க சொந்த ஊர் இது அந்த இது சொந்த ஊரே காரகுடிதான் அப்படின்னுல்லாம் சொல்லுவகலாம் அப் ப வீடு அப்படின்னு கேட்டா வாடகை வீட்டுல இருக்கானா இங்கதா இப்படிதான் இருக்கிறாக அப்பெல்லாம் எனக்கு ஆ சரியமா இருக்கும் அப்ப இவகளுக்கு பேக்கப்ன்னு ஒரு பிளானே இல்லை யே லைஃப்ல இப்ப நாலாம் வந்து எப்படின்னா இப்ப இங்க இருக்கேன் அப்படின்னா இது ஒரு டெம்ரவரி தான் எனக்கு சரியா கரெக்டா என் பாப்பா டுவெல்த் முடிச்சோன்னே ஆமா டுவெல்த்து முடிச்சோன்ன நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணி வேனா அவள காலேஜல சேத்து விட்டுட்டு ஹாஸ்டல்ல சேத்து உட்டுட்டு நா பாட்டுல எங்க ஊர்ல போய் செட்டில் ஆயிருவேன் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அதுக்கப்புற அந்த அங்கயே ஊர்லயே செட்டில் ஆயிருவேன் அந்த மாரி எனக்கு ஒரு இது இருக்கு ஆனா நீங்க எங்கயுமே போக முடியாது இங்கதானே
எங்க எப்பயுமே இங்கதே
ஆனா அதுக்குள்ள ஆ அப்டி ஒரு இல்ல நான் என்ன சொல்றேன்னா நம்ம இல்லைங்க நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோனு தெரியுது எப்படி உங்கள் மாமியார்லாம் வந்து இதை யோசிக்காம இருக்கிறாங்க ஏதாவது நம்ம ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீட்டை கட்டணும் நம்ம பிள்ளைகளுக்குன்னு ஒரு ம் நிரந்தரமா ஒரு இதை வந்து நம்ம உருவாக்
நான் என்ன கேக்க வருவேன் தெரியுமா நான் என்ன கேட்பேன் தெரியுமா எப்டி முதல்ல இவங்கெல்லாம் பொண்ணு தேடி வாராய்ங்க
எப்டி வறா எனக்கு இது ஆச்சு இது இது தோணுச்சுங்க எனக்கும் உண்மையலே சொல்றேன் ஒரு வாடகை வீட் ல இருந்தா எப்டி பொண்ணு கேட்டு பொண்ணு கொடுப்பாக எங்க இதெல்லாம் கொடுக்கவே மாட்டாய்ங்க சொந்த வீடு கிராமத்துல இருக்குன்னு சொன்னாலே குடுக்க மாட்டாய்ங்க பொண்ணு
அதத்தே
தெரியுமா கிராமம்னு சொன்னாலே இ வேற எங்கயா இடம் வாங்கி போட்டிருக்காய்ங்களா இப்போ டயனா என்ன சொல்லி சண்டை போடுதா அவுக வீட்டு ல தாத்தம்பத்தில அவ்வளவு பெரிய வீடு இருக்குது ஆனா அது என் சாத்த மத்தில விவசாயத்துக்கு நிலம் இருக்குது அதுக்கு புரியுதா ஆனா அவ மாமனார் ட்ட வந்து வெளியில எங்கேயுமே இடம் வாங்கி போடல அந்த இடம் வாங்கி போட்டிருந்தா இன்னைக்கு என் புருசனுக்கு ஒரு பங்கு வந்திருக்கும் அதை வித்துப்பிட்டு நான் என் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிருப்பேன் அப்படின்னு சொல்லிதானே இப்ப வீட்டுல அவ மாமனார எப்ப பாத்தாலும் அது சொல்லுது அத விட இன்னொன்னு என்ன சொல்னா இப் இப்ப அவ புருசனையு இப்ப எதுக்கு
த்து என்னாச்சு இந்த பங்கு எதோ சொல்லிக்கிட்ருந்தியே இல்ல
காரக்குடில கெடக்கறதா மாமனாருக்கு பங்கையா அது அத ஸ்மூத் தா ஏ மாமியா முடிச்சிருச்சுங்க என்ன சொல்லிர் ச்சுனா மூணு பவுண் வளையல வச்சுதே இப்ப வந்து இந்த வீட்ட கட்றராளா மேல ரெண்டு லட்சத்துக்கு அதனால அந்த காசு வந்தா அப்டியே தூக்கி அப்டியே அப்டியே அவுக வளையல திருப்பிருவாங்களா
நீங்கதா காசு வெச்சிருக்காக எதுலயோ அதனால தா கட்றாகன்றது
தெரிய லயே நம்மள்ட்ட சொல்லணும்ல இருக்கா இல்லையான் நானு கேக்கவே இல்லயேங்க காசு இருக்கா எவ்வளோ வெச்சிருக் இ என்ன
ஏ கேக்கல அப்பறோ கட்டி கேக்கல இந்த தானிய அன்ன நம்ம வீடு காட்ரோ எதுவுமே கேக்காம இருக்குது அப்டின் நெனைக்க மாட்
நா ஏ கேக்கணு அந்த வீடு எனக்கு வருன் சொல்ல சொல்லுங்க நா கேக்கறே அந்த வீடு எனக்கு வருன் சொல்ல சொல்லுங்க இல்ல அவுகளுக்கு எங்க மச்சானுக்கு போவும் சொல்ல சொல்லுங்க நா கே க்ரே அந்த வீடு த யாருக்குமே கெடையாதா அவுக மக வந்தா போனா இருந்துர் இருந்து இருக்கறதுக்கா அந்த வீ டு அது பியூச்சர்ல அ ஏ மகளுக்கு ஏங்க நாத்தனாலா வயசானதுக்கு அப்பறோ
ஏ உங் நாத்தனாருக்குதே தனியா குடுத்துட்டாக இல்லங்க
இப்ப வருதா கோவோ இந்த கோவத் துல தா நா கேக்காம இருக்கே
அத்தே குடுத்தூட்டு எல்லா பிரச்சனையு முடிச்சு
அப்ப முடிச்சுட்டாங்கல்ல எவ்ளோ அங்க இருக்கற சொத்து நாலு சென்டு ஒரு சென்டு எட்டு லட்சத்துக்கு போவு நாலெட்டு இ எத்தன முப்பத்திரெண்டு லட்சத்துக்கு போகு அங்க இருக்க எடோ அந்த எடத்த அப்படியே தூக்கி ஒ மகளுக்கு குடுத்துப்புட்டு இன்னிக்கி இங்க இருக்கற எடத்தையு நா யாருக்கு எழுதி குடுக்க மாட்டே நா சாகற வரைக்கு அதுக்கப்பறோ ஏ மக வந்துட்டு போ வூ ஃபியூச்சர்ல ஏ பேத்திக்கு இது போகும் நீ சொல்ற இது எந்த விதத்துல நியாயோ ஃபியூச்சர்ல இவ் இவுகலா வந்து இது இது பண்ண அப்பறோ ஏ மகளுக்குலா க இது பதினெட்டு வயசுக்கு மேல ஆனதுக்கப்பறோ
இருக்கா அவுக இல்லேனாலே அவுக இரு க்கையில எழுதி குடுத்தாத்தே அவுக இல்லைனாலே அது பொது சொத்தாயி போயிரு
ஆ இல்ல நா என்ன கேக்கறே நீ இப்புல்லா பண்ணீன்னா அ அது ஒண்ணு சொல்லுதா அது ஏ மகளுக்கு வராதுல்ல இப்ப நீங்களே சொல்லுங்க ஏ மகளுக்கு எப்டி வருன் நா ஒத்த புள்ளைய வெச்சிருந்தாலுமே அத பாதிதே எனக்கு வருமே தவிர முழுசா ஏ மகளுக்கு வராது அது
வராது ரெண்டு மயே பொது சொத்தாயிருங்க உங்க மகளுக்கா இருந்துச்சுனா உங்க மாமியார் எறந்து போராக்குள்ள எழுதி குடுக்கணு
இஞ்சருங்க அந்த வீடு வந்துஏ மாமியாரோட அம்மா சொத்து அப்பா சொத்து கெடையாது அம்மா சொத் து செரியா
ஆ
அதனால அது என்ன சொல்லுதுனா எங்க அம்மா வழி சொத்து அடுத்து எ பேத்திக்கு தா போவும் அப்ன்னு அதுவா வா சொல்லிக்கிட்டு திரியுது அது எந்த வித
செரி போயிட்டு போது ஓகேதேன் ஆனா ஒங்க மாமியாரு இருக்கேலே எம் பேத்திக்கு தானு நீ எழுதி குடுக்கணு இல்லயினா போயிட்டானா அது பொது சொத்து யாருக்கு வேணா நீங்க மூணு பேரு அண்ணே தம்பி இருக்கிய மூணு பேர்லயு பிரிக்க சொன்னா பிரிச்சித்தேன் ஆகணு
ஏங்க எங்க ஐயா தெளிவா சாகுறதுக்கு க்கு முன்னாடி சொல்லிட்டு போனாருங்க எங்க ஐயா முப்பது பவுன் நக இருக்குது ஆளுக்கு பத்து பத்து பவுனு எடுத்துக்கங்க மூணு வேரையு சொல்லிட்டாரு எங்க அம்மா எங்க சித்தி எங்க மாமாவுக்கு அதே மாறி எடத்துலயு காரக்குடி எடத்த வந்து மக மகளுங்க ரெண்டு பேருக்கு குடுத்துட்டு ரெண்டு எடோ கெடக்கு ரெண்டையு ரெண்டு மகளுக்கும் குடுத்துட்டு காளையார் கோயில்ல இருக்கிற எடத்த எங்க மாமாக்கு எடுத்துக்கிற சொல்லி சொல்லீட்டு போனாரு சாகருக்கு முன்னாடி சொல்லிட்டு செத்தாரு ஆனா இப்ப எங்க மாமா எங்களுக்கு அந்த எடத்த குடுக்க மாட்டேங்கிறாங்க நகையும் குடுக்கல புரிதா
சொல்றது வந்து சரியா வராது எழுதிதே வாங்கிரனோ அந்த மாறி ஏதாது வச்சுக்கிட்டா
எனக்கு அ அது கூட ஒரு நாள் நா வந்து நா கவலப்பட்டே செரியா எ மகளுக்குல நா என்ன செய்ய போறேனு தெரியல என்ன பண்ண போறேனு தெர்ல எங்க அம்மா வீட்லயு இப்டி பண்றாங்கே அப்புனு முன்னாடி கவலப்பட்டப்ப அது வாயால சொன்னது இந்த மாறி நீ கவலப்படாத என் பேத்திக்கு நா ஏதாது செஞ்சு வச்சிட்டுதா போவேன் அந்த வீடு என் பேத்திக்கி தான் அப்டினு சொல்லி சொன்னுச்சு செரியா இப் இப்போ ரீசெண்ட்டா கொஞ்ச நாளைக்கி முன்னாடி எங்க அண்ணியோட சண்ட ஒருதர சண்டலா வரல நார்மலா தான் இருந்தோம் அப்ப என்ன சொன்னுச்சுனா இந்த வீடு யாருக்குமே இல்ல
எத்தன் நாளா ஆச்சு எத்தன வருஷோ ஆச்சு இந்த தீவாளி டயத்துல இந்த எட பிரச்சன வந்துச்சுல்ல மகளுக்குதா எழுதி குடுப்பேன்
அது ரொம்ப வர்ஷோ ஆச்சுங்க அப்பல்லா நா சாத்தம்பட்டில இருந்தேன் அப்ப நா சாத்தம்பட்டில இருந்தேன் இங்கே வரல புரியுதா ஆ அப்ப எத்தன வர்சோ இங்க வந்தே இப்ப எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சுல்ல அஞ்சு வருஷோ இருக்கும் இது நடந்து
ஆ
அப்ப நீ அப்படி சொன்னீனா நா எப்டி ஒன்கிட்ட நா வந்து காசு தேவப்படுதா என்ன ஏதுன்னு எப்படி நான் கேட்பேன்
அதானே
நான் கேட்கவே இல்லையே காசு வச்சிருக்கீலா எவ்வளோ செலவாகும் எவ்வளோ ஆயிருக்கு வச்சி இருக்கா எதுவுமே நான் கேட்கவேல இன்ன வரைக்கும் நான் கேட்கவேல்ல அவள்ட்ட
ம்
நான் வாட்ல. போறேன் பாக்குறேன் வர்றேன் காசு என்ன பண்து எதுவும் கேக்கல அன்னைக்கு அவங்களா சொன்னாகா பேங்கல இருக்கேன்னு அதுவும் எ எனக்கு தெரியும் அவங்க பேங்குல இருக்கேன்னு சொன்னனே நான் எதுவும் யோசின் த்து விட்டுட்டேன் ஆனா எதுக்கு நீங்க போனிகனு நான் கேக்கவே இல்ல அதுவே சொல்லிடுச்சு பத்தலாம் அவன்ட்ட காப்பு மூணு பவுன் இருக்குல அத கொண்டு போய் வெச்சுட்டு ரெண்டு லட்ச வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ச்சி அப்ப நா என்ன சொன்னேன்
த ஆ அந்த காச வாங்கி நான் வீடு கட்னேன் கடன் வாங்கி கட்றேன்ங்குற மாறி முடிச்சட்டாக
ஆமா அப்பிடித்தா மிதிச்சிருக்கா இப்ப என்னன்னா
யோச்சி வச்சிருப்பா என்ன சொல்லலா என்ன சொல்லலானு
சேரிங்க இப்ப அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது சொல்றாக ஆ இந்த வளையலு இதெல்லா வந்து ஏ பேத்திகிதே போகுங்கிறா எப்டி கா பேத்திக்கு போவு அம்மாக்கு அப்புறோ பிள்ளைக்கி பொம்பள பிள்ளைக்கு தானக்கா அது போவு நாளைக்கு இது வந்து சண்டப்போடாத ஏன்ட தாலிச்செய்ன் எங்க எங்க முறப்படி தாலிச்செய்ன் மட்டுந்தா பசங்களுக்கு போணு
போய்ட்டு போது எல்லாமே ஆனா இப்ப வாய் வகையில சொல்றது வேஸ்ட்
ஆ ஆ சே அக்கா இருங்க டாயனக்கா ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டேருக்கு நா பேசிட்டு உங்களுக்கு கூப்புட்றே
சேரி சேரி பாருங்க ஆ